ஏ
நானா இப்பதா கம்பனில பிரேக் உட்டாங்கன் சொல்ட்டு வண்டி எடுத்து டீ கடைக் போயிட்ருக்கோ
இந்த வெயிலுக்கு டீ குடிப்பீங்ளா
ஆ கொஞ்சோ டீ அடிக்ட்டா அதனால
அய்யய்ய அது எந்த பழக்மே இல்ல டீ குடிக்க மாட்டே காஃபியு குடிக்க மாட்டே
இந்த த டீ இல்லேனா எனக் ஒரு ஒரு பைத்திய புடிச்சுரு ப்ரஷர் வேற ஏத்துறாங்ளா காலேஜ்ல
அப்டியா நீங்களா குடுத்து வச்சிருக்ணு அப்டி ஒரு காலேஜ்ல படிக்கறக்கு
அது ஒரு காலேஜ் அது காலேஜ் இல்ல அது ஷிச் ஜெயிலு
எனக்கு எனக் தெருஞ்சு பாதி பேரு இப்ப அங்க தா அட்மிஷன் போட்ருக்காங்க
நல்ல காலேஜ் தா இல்லன் சொல்லல ஆனா அங்க போறதா இருந்தா எ வாழ்க்கையே
சொன்னாங்க பண எனக்கு வந்து விருப்பம் இல்ல நா வந்து சில காலேஜ் வச்சிருந்தே அதுல நானே பேய் அமைதியா சேந்துகிட்டே
ம்
எல்லாமே பாத்து எது எது எது கரக்ட்டா இருக்கு எப்பிடி ஊர் சுத்துறது பண்றது வீட்டுக்கு மாட் ட்டாம என்னன்ன பண்ண முடியு எப்புடி எங்க போனா எல்லாமே யோஸ்ச்சு பக்காவா ப்ளான் போட்டு சேந்துட்டே
ஆஹ ஓகே ஓகே
இப்ப எப்டி காலேஜ்ல ஐ வி அப்டி இப்டின் மஜாவா இருக்கீங்க ஜாலியா
காலேஜுல ஐ வி கெடையா து கல்ச்சுரல்ஸ் கெடையாது ஒன்னுமே கெடையாது எனக்கலா
தெருஞ்சனாலதா நா சொல்றே
உனக் ஒரு பாட்லு ஜூஸ்வேனா ஜூஸ் வாங்கோ மீதி ஃபுல்லா வாங்கிகோ அவ்ளோ தா
ஆ எல்லா வாங்கிட்டு எ வீட்டுக் வந் குடுக்குறீங்ளா
ஆ ஹ எதோ ஒரு கடல போய் வாங்குடால்லா ஒரே ரேட்டுதாண்டா போடா
ஏ வாங்கிட் வந்து எ வீட்டுக் குடுக் போறீங்ளா
ஆ ஹா இல்ல அதல்லா நீங்க அடிக்க மாட்டீங்க அதுல ஒரு கண்ணாடி பாட்லு ஜூஸு வாங்குற காசு கரட்டா இருக்காதுல்ல சில்ற காசு ஆமா பதினஞ்சுரூவாருக்கு நீ போய் ஜூஸ வாங்கு போ
முடியாதுங்க
பாக்கெட்டு வாங்குடா அதுல உள்ளருக்குடா வண்டில நீ போடா
டென்சன் ஏத்தரானுங்க
அப்பறோ சாப்ட சாப்பில்லைங்கா இப்ப வீட்
ஆஹ நைட்டு பத்து மணிக்கி மேலதா ஆமா
அது வரைக்கி
அது வரைக்கி டீ தா
பத்துமா ஒங்களுக்கு
ம் ஆ ஓகே ஓகே பத்தாதுதா பழகிர்ச்சு
பழகிருச்சா
ம் அது இந்த பிரேக்ப் ஆனதுல இருந்து டிப்ரிமேஷனுக்கு போயிட்டு சாப்பட்றதே இல்ல நைட்டு மட்டுந்தா
இப்ப நீங்க சாப்டாம இருந்து என்ன அவுங்க திரும்ப வந்து என்ன ஏத்துக்கோங்ன்னா கேக்க போறாங்க என்னங்க
இல்ல அதல்லா கேக்க மாட்டா பண்ண வேல அப்புடி
அதுவு தெரிது
அவ வருவா ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல்லா உட மாட்டாய்ங்க
ஆமா எப்பயுமே அப்டிதா நாங்கல்லா
இல்லல்ல அவளோட இப்ப கரண்ட் பாய் ஃப்ரெண்ட கார வச்சு அடிச்சு தூக்கிட்டே அது வந்து பிரச்சன ஆய்டுச்சு
ஐயய்யயோ
ஐயயோ
ஆமா அக்காக்கே தெரியுமே முழுக்கத என்னாச்சுன் சொல்ட்டு
ஐயோ அதெல்லா நா கேட்டுக்க மாட்டேங்க அ அதெல்லா எதுமே கேட்டுக்க மாட்ட
அதெல்லா பெரிய பிரச்சன ஆயிருச்சு அதா தண்ணி தெளிச்சு உட்டாங்கெ என்ன அதா தண்ணி தெளிச்சு உட்டாங்கெ வீட்ல
நல்ல வேல நா ஒங்க அம்மாவா இருந்தா வெஷ வச்சிருப்பே
எங்க அம்மாவுக்கே தெரியாது ஏங்க நாலா என்னென்ன ப பண்ணி பண்ணி செரியான அலும்பெல்லா பண்ணிருக்கே நாலா
அப்பயு எப்டிதா படிக்கிறீங்களோ
அவ எ அ என்ன விட்டுட்டு இப்ப என்ன விட்டுட்டு அவளோட எக்ஸு கூட போய் சேந்துட்டான் சொல்ட்டு
ரொம்ப இதாயி
விடுங்க விடுங்க பாத்துக்லா ஐயைய ஐ ய்யய்யய்த ம் ஆ ஆ அதல்ல கொழப்பொ வேறங்க வந்தோனே அங்கன காமிக்கவே இல்லடி சாரு அப்பறோ எங்க இருக்கீங்க
டீ கடைலதா நின்ட்ருக்கோ
அப்பறோ
அப்பறோ அதா டீ சொல்லியாச்சு
ஹவ முடிச்சிட்டு
அத முடிச்சுட்டு வேற ஒரு பாக்ஸ் ஒன்னு வாங்கிருக்கோ அத உக்காந்து டைம் போகற வரைக்கு ஒன்னு ஒன்னு அடிக்க வேண்டியது தா
அப்பிடியா
ஆமா
நா இன்னைக்கு தா எ மொதல் மொதல்ல டாட்டு போட்டே
டாட்டு சூப்பர் நா என்னால டாட்டு போட முடியாது கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கு டாட்டு போட முடியாது
அப்பற எதுக்கு வேலைல பிளேஸாயிருக்கீங்க இதென்ன ஒரு புதுக்கணக்கா இருக்கு படிக்கிறது இன்ஜினியரிங்கு எழுத போறது கவர்மெண்ட்டு
ரெண்டு வர்ஷ வேல செய்வே
யார் சொன்ன டாட்டு போட்டா கவர்மெண்ட் எக்ஸா எழுத முடியாதுன்னு
எங்க அப்பா போலீஸ் எங்க அம்மா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ்
ஐயய்யோ பைய மட்டு இப்டி ஒரு இதா
ஆமா
உண்மையாலுமே வா
ஆமா எங்க அப்பா டி எஸ் பி எங்க அம்மா இன்ஸ்பெக்ட்ரு
ஏ பெரியாளு பையனா இருப்ப போலப்பா நீ
ஆ உ
ஒரு வேல ஏதாவது ஹெல்ப் வேணும்ன்னா நா கேக்கறே
ம் ம்
ஒரு வேல என்னைய போலீஸ்ல்லா புடிச்சட்டாங்கன்னா நா கூப்பற்றே அங்கன எனக்கு தெரியுன்னு சொல்லி உங்க உங்களுக்
போலீகாரங்க புடிச்சாங்கானா எங்க அம்மா கூப்பிட்டே என்ன புடிச்சு உள்ள போடகன்னு சொல்லிடுவாங்க என்னையவே
ஆஹோ அப்போ வேண்டா வேண்டா வேண்டா உங்ககிட்ட பேசறன் தெரிஞ்சாலே அவகாச வேண் உங்க அம்மா என்னைய புடிச்சு போட சொன்னாலு வாய்ப்பு இருக்கு
ஆ ஹ ஏ கிட்ட மட்டுந்தா வெறுப்பா இருப்பாங்க மத்தவங்க கிட்ட எல்லா பொறுப்பா இருப்பாய்ங்க
ஆ இப்டி ஒரு பைய இருந்தா நலா விஷோ வெச்சுருவே உங்க அம்மாவெல்லா அப்டிசைட் பண்ணு
நானே இப்பதா எங்க ம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கே சும்மா இருங்க நீங்க வேற
அடியிலா வாங்குவீங்ளா
வண்டி கேட்டு டார்ச்சர் பண்ணட்டுருந்தனா முடிய புடிச்சி ரெண்டு அடி அடிச்சாங்க கண்ணெல்லா கலங்கிருச்சி
இப்பவு அடிய எல்லா வாங்குறீங்ளா
ம் அது எங்க அப்பா இறந்துதப்புறமா இப்பதா மொதா டைம் அடிவங்கற
அப்படியா
ஆனா எங்க அப்பா எறந்ததுக்கு அப்புற எங்க அம்மா கிட்ட அடிவாங்கனல் தவர மீதி எல்லாத்து கிட்டயு அடி வாங்கிட்ட போலீஸ்கார கிட்ட வாட்சமேன் கிட்ட கூட சுத்தரவனுங்கிட்ட வாத்தியார் கிட்ட எல்லார் கிட்டயு அடி வாங்கிட்ட
விடுங்க விடுங்க பாத்துக்கலா
எல்லாத்து காரணம் லவ் ஃபேலியர் ஆனதுக்கப்புறந்தா ஃபுல்லாவே
ஏங்க அதெல்லா ஒண்ணு இல்லங்க ஒண்ணு போனா இன்னொன்னு பெட்டராே வருங்க சும்மா கண்ண கலக்கிட்டு ஒன்னு ஆகாது
அப்படி
ஆமா இப்ப நீங்க போனீங்கன்னு யார் அழுதா அப்புற எதுக் நீங்க அழுதுட்டு இக்கறீங்க
பழகிருச்சு ஒன்ற வருசமா
ஏங்த போங்க சும்மா
சாப்டாம தூங்காம பழகிருச்சி
அப்ப இருந்து சரி என்ன மாறிச்சி இப்ப சொல்லுங்க
எதுவுமே மாறலா அறியறத்தா எறிட்டு இருக்குது அறியற்தே எறட்டு இருக்கு
ப்ப அதுக்கு அதுக்கு அதுக்கு அமைதியா நீங்க ஏதாவது இருக்கலாமுல்ல
ஆ அதுக்கப்பறோ நொறைய மாறுச்சி கையில நெறைய காசு வந்ச்சி அப்ப இருக்கறத விட இப்ப கொஞ்ச ஜாலியா இருக்கே
ஐய்யட ஐய்யடா யா அப்பறோ என்னங்க இதுக்கு மேல என்ன வேணு ஒழுங்கா சாப்ட்டு ஒழுங்கா உடம்பு பாத்துக்க வேண்டியதா அவ்ளோதா
ஆ ஹா அதுதா பாக்க முல்ல
இதெல்லா உங்குளுக் கொழுப்பு
அது ஒத்துக்குரே
நாம்மா சும்மா தேவையில்லாத வீண் கொழுப்பு திமுறேரி போய் சுத்துவாங்கன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதுரி
நல்லா போர் அடிச்சா பைக் எடுத்துட்டு நானு ஃப்ரெண்ட்ஸு அ டரிப்பு களம்பிற்றது
ஐய பாருங்க பசங்கன்னாலே பசங்கன்னாலே குடுத்து வச்சவுங்கதா எங்க வணா போலா
ஏ
கேக்க மட்டா
உ கேக்க மாட்டாங் கேக்க மாட்டாய்ங்க பசங்களா ஒரு நாள் ருக்கிங்கி இருந்தா டென்ஷன் ஆயிரு
ஐயோ நீங்கலா வாழ்றீங்க ஜால்யா வாழ்றீங்க எங்கனாலு போயிட்டு எங்னாலு வந்துட்டு
மலா விட்டு தனியா கோய்ம்த்துர்ல்ருக்க நானு
அவங்கல்லா வேற ஊர்லயா
ம்
அப்புடியா
அவுங்கள்லா சொந்த ஊர்ல்ட்ருக்காங்கே
அப்புடியா சேர் சேரு அப்பறோ
அப்பற என்ன ஓ
காலேஜ் எப்ப ஓப்பன் ஆகுது
எனக்கு செம்மு போயிட்ருக்கு செம்முங் நெடுல்ல ப்ராஜெட் இன்டர்வியூ காண்டுல சுத்திட்ருக்க மண்ட கண்டிப்பா விழு ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் வெச்சா கண்டிப்பா விழு
ஒ வெப்பாங்ளா அப்புடிலா
அது எங்க காலேஜ் ஒரு சைக்கோ காலேஜ்
நீங்க தான தேடி பொய் வாக்கப்பட்டு சேந்தீங்க உடுங்க உடுங்க
அதா என்ன பண்றன் தெரியாம முழிச்சுட்ருக்கே நாளைக் காலைய எனக் செம் எக்ஸாமு
அப்பறோ இப்புடி ஆடிட்ருக்குறீங்ளா
ம்
அப்புடிதாலு படிக் மாட்டீங்க
அ அது ஃபோன் கொண்டு போய் எழுதிக்ல அது ப்ரஸ்ன் இல்ல
அ அ என்ன காலேஜாருந்து என்ன ப்ரோஜனோ ஃபோன பே எடுத்துட் பெய் எழுத்றக்கு சேர் நா வெளிய போற ப்ரீ ஆயிட்டு கூப்புடவா அ